கெட்டு ஹலோ ஆ ஹலோ
சொல்லு
இப்பியாச்சு சாப்டீங்ளா
இல்ல இல்ல இல்ல
எப்பதா இல்லன் மட்டுந்தா சொல்றிங்க
ஆமாங்க
உம்ம் சேரிங்க
சேரிங்க சிரிப்பு ரொம்ப அதிகமாருக்கு
இங்க கொஞ்ச அப்டிதா இருக்கு கொஞ்ச
என்ஜாய் பண்றிங் போலியே
இல்லனு சொல்ல முடியாது ஆமானு சொல்ல முடியாது
அப்ப என்ஜாய்தா பண்றிங்க
அப்டிலா இல்ல இங்க அடி வாங்க த்து எனக்குதா தெரியு
அப்டியே பயங்கரமா உ உ உரிச்சு தள்ளிட்றாங்களா
உஹ அப்டிலா பண்றாங்க பக்கத்துல இருக்காங்க பக்கத்துலது கேட்டா அடிப்பாங்க அதானால பொருமியா பேசங்க
தப்புல்ல தப்புல்ல
தப்புல்ல தப்புல்லையா மைக்கு ஒரு மைக் கேத்தாந்தா நல்லா கத்துவே இதுக்கு மேல நா என்னாத்த சத்தமா பேசத்து இய்யோ என்னாச்சிதா டான்சாட்ற பர்தநாட்டியம் போட்ற ஆ ரொம்ப உங்ளுக்கு
புடிக்கு
பேவரட் மூவி என்னதுப்போ ஃபேவரட் மூவி
ஃபேவரட் மூவியா என்ன ஃபேவரட் மூவீ பாக்கதுங்க மருந்து போச்சே ஐயோ சம்திங் சம்திங் புடிக்கு
ஆ வேற
அதுக்கப்புறோ ம் ஐயோ பட்டுன்னு வரமாட்டுங்து அ பேரு ஆ ரா ராங்கி பட ரொம்ப புடிக்கு மை ஃபேவரெட்
ராங்கியா
ராங்கி த்ரிஷாவுடைய மூவி
ஆ
சூப்பரா இருக்கு செம்ம லவ் ஸ்டோரி
அப்படியா நா நா நா நா பாத் து சொல்றே என்ன மாரி காதல் சொல்ல முடியாத காதலா என்ன மாரி காதல் நா பாத்து சொல்றே
ஆ ரெண்டு பேருமே
லவ் பண்ணது பைய வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆனா அந்த பொண்ணு பேச அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுக்கு அந்த பைய யாருனே தெரியாது அந்த அந்த பைய மெசேஜ் பண்ணது வேற ஒரு பொண்ணு பாத் து அந்த பொண்ணு அந்த பையன லவ் பண்ணு
ஒரே நிமிச
சம்திங் சம்திங் ராங்கி படம் ரொம்ப புடிக்கு மை ஃபேவரேட்ன்னு சொல் லா
வேற அம் வேற வேற என்ன படம் ஃபேவரிட்
புதுப்பட விசா எல்லாமே பாப்பே
ஆ
இப்ப கடா குஸ்தி வருத ஜுலை த்ரீ ஜூலை த்ரீ
ஆ
போலாமா
ஆ போலாமே என்னிக்கி ஜூலை த்ரீயா
அத்ல்லா வேண்டா
இல்லையே எங்க அத்த வந்து ம் அதா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போ போலான்னு சொன்னாங்கல்ல இப்போ இப்போ ஆ அது போயிட்டுன்னா நீங்க மந்த்லி ஒன் போங்க அப்டின்ட்டு சொல்ட்டாங்க அதுக்குன்னு நம்ம அந்த மிஸ்யூஸ் பண்ண தவல்ல அனால வந்து ரொம்ப ரேரா போவு ஆனா போலா போவோம்ல இருக்க ரொம்ப ரேரா போவு அ அட்லீஸ்ட் சுத்தம் ஏன்னா கோயிலு பச்சு போலா
ஓகே
ம் ஐயோ பர்ஸ்னல்லா பேஸ்லா வேணா வேணா அதலா தனியா பேசுவோ
வீட்ல என்ன பண்றாங்க
வீட்டல இப்பதா எல்லா வந்தாங்க தெரில எதோ பேசிட்டு இருக்காங்க அங்க என்ன பண்றாங்க எல்லா
உங்க ஒய்ஃப் பத்தி பேசுறோ
புரியல
உங்க ஒய்ஃப் பத்தி வீட்ல சொல்லியாச்சா
ஆ ஹூ எல்லா அக்காக்கு மட்டு தெரியு எல்லாருக்கு தெரியு ஆனா வந்து என்கிட்ட யாரு கேட்டுக்கிர்து இல்ல அவ்ளதா
ஓகே ஓகே
உங்க வீட்டுக்கு
ஆ எங்க வீட்டுக்குனா எனக் புரில
உங்க வீட்டு நல்லாருக்குன் தெரியுமான்ட்டு
எங் வீட்ல என்ன தெரிணு
ஆஹா தெரியுமான் கேட்டே
ஆ ஓகே ஓகே ோது ச சு சரி சரி அத கூப்பரு
இ பேய்ச்சா அத்னால பண்ணக்கூடாது
ம் ம் சொல்லு சொல்லு உம்
ஹலோ
ம் வாகவான் பாத்துட்டு
எனக்கு ஓகேதா உங்களுக்கு
எனக்கு ஓகே இல்ல
ஏ
நா என்னோடைய ஃப்ரெண்டு ஜீவிதா கூட தா போணு
ம் ஃப்ரெண்டு ஜீவிதா கூட தா போனுங்க பேரு நச் ஏ பண்ணக்கூடாது
ஓகே ஓகே
ம் சொல்லுங்க ஏ
தோணுச்சி சொன்னே
ம் நா கொஞ்சோ நா கொஞ்சோ படி க்க தெரியாது எனக்கு பப்பா எத்தினி
அவ்ங்குளுக்கே தெரியாத போது எனக்கெப்டி தெரியு சொல்லுங்க பாப்
ஓ நீங்க கொண்டு கொஞ்சோ படிப்ஸு
அப்டிலால்
அப்டிலால்லங்க படிப்ஸ்தா நீங்க
லேலே
அதுக்கடிச்சவு கமனா இருக்கு ஆனா
ம்
சொல்லுங்க சொல்லுங்க எத்தனி ஸ்டேட்டு சொல்லுங்க
எத்தன ஸ்டேட்டா
ஆ
வண்டி எயிட்டு ஸ்டேட்டு
ஆ
கப்ற சிக்ஸ் வந்து யூனியன் பிரதேஷ்
அப்டின்னா
யூனியன் பிரதேஷ்னா அத்ல வந்து ஸ்டேட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க
ஆ இதெல்லா பத்தி பேசக்கூடாது
ஓகே ஓக்
ஸ்டேட்ட பத்திலா பேசக்கூடாத்தானே பேசலாமா ஆ சொல்லுங்க ஹலோ திட்டன்யா ஒருக்க காலு ஆ சொல்லுங் சொல்லுங்க
இன்னா பேசற்தே தெரில வேற
அது அது மேலா சொல்ல கூடாது அய்யோ அய்யோ ரெண்டு பேருமே இப்ப எதுமேவராது இது மாரில்லா பேசிட்டுருந்தா
ஆ பண்றைய
இங்க கேக்குறீங்களா அங்க கேக்குறீங்களா
உங்கள தா
நாதா உன்கிட்ட பேசினங்
உம் என்ன கலர் பிடிக்கு
எனக்கு ரெட்டு தா ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு அது என் தெரியல ஃபர்ஸ்ட்டு கிரீன் தா ரொம்ப பிடிக்கு எப்பபோனா ஒரு பிப்த் வரைக்கு கிரீன் கிரீன்னா ரொம்ப பிடிக்கு ஏன்னா இந்த யெலல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு அதனால அந்த இது வச்சு ஒரு மாரி பச்சையா இருக்குல்ல ரொம்ப பிடிக்கு
ஐ தி்ங்க் யூ ஆர் க்யூமன் பீயிங் டவுட்
யே ன் அ யெல்லா புடிக் ஏன்னா நா அந்த மீனிங்ல சொல்லல அது பாக்க நல்லாருக்கும்ல்ல
இருக்குமா
உம் நல்லாருக்கு அது ஒரு நெறைய டிப்ரெண்ட் டிப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும்ல அதல்லா நல்லாருக்கு
உம் ம்
அ அதெல்லா கொஞ்ச பிடிக்கு அ அதெல்லா இந்த ஒருஸ் ஒரு இந்திய மேப்ல பாக்குபோது ஒருமாதி பச்ச பசசேலுனு இருக்குல்ல அது ஒரு மாரி நல்லாருக்கு அத அதனால கொஞ்ச நாள் பச்சய புடிச்சிருந்தது ஒரே நிமிஷோ அதுமேலா சொல்ல கூடாது தி ஏழு நாற்பத்தெட்டு ஹலோ
உம்
ம் ஆமா அதனால கொஞ்ச நாள் வச்சுச்சீங்க அதுக்கப்றம் இந்த ரெட்டு யேன் புடிச்சதுன்னா அ எனக்கு வந்து இந்த ஐயோ ஐயோ ஐயோ சனியனே ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க
உடாது
நீங்க தாங்க சிரிக்கிறீங்க நா சிரிக்கலங்க
இல்ல இல்ல சிரிக்கலாமா
உம்
ம் ஆ பட் அந்த ரெட்டு யே பிடிச்சுதுன்னு எனக்கும் தெரியல ஆனா அந்த கலர பாத்தா ரொம்பா பிடிக்கு அதனால பிடி
ஓகே ஓகே மழ வர மாதிரிருக்கா
அப்படிதா இருக்கு அங்க
இங்கேயு லைட்டா சிம்டம்ஸ் தெரியுது
ஆ உங்களுக்கு என்ன கலரு
எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கு
அது ரீசனேல்லாம பிடிக்கு பிடிக்கதுக்குல்லா ரீசனேருக்காதுங்க பிடிக்காததுக்கு தாங்க நம்ம யோசிச் யோ ச்சு சொல்ல இதுருக்கு அதுருக்குன்னு சொல்லிட்டு நெறய குற சொல்லா பிடிக்காது பிடிக்குரதுக்குள்ள ரீசனே தேவ இல்ல
புடிச்சதுக்கு ஏ அது ஏதோ ஒண்ணு புடிச்சதுனால தான அது நமக்கு அது
ரீசனே இல்லாம புடிக்குங்க நெறைய பேருக்கு
செரி ஓகே அதுல உங்க ஒண்ணு நீங்களா
ஆமா
ஸ்கை ப்ளூ கலர்னா எங்க அக்காவுக்கு புடிக்கு பேர்
ம் எங்க நாத்திக்கு ரொம்ப புடிக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஹலோ
ஹலோ அ கேக்குது கேக்குது
எங்க நாத்திக்கு புடிக்கு
யாரு
நாத்தி நாத்தி
நாத்தினா
நாத்தூ
புரியல நாத்துனா
நாத்தனாரு
ஓ ஓகே ஓகே ஸ்கை ஃப்ளு வேற என்ன புடிக்கு உங்ளுக்கு அப்றோ வேற என்ன தெரியு உங்ளுக்கு ஆ
நிலா
நிலா புடிக்கு புடிக்கு ஏ
கேட்ட
இந்த நைட்டில் சுத்துறதுன்னா ரொம்ப புடிக்கு அ அந்த நைட்டுல நைட்ல நைட்ல ட்ராாவல் பண்றதுல்லா சூப்பரா இருக்கு ஆனால இந்த நைட்ல வேல வெச்சுனனா எல்லாமே சூப்பரா இருக்கு
இந்த ஒலகத்துலயே உங்ளுக்கு யாரு அழகா இருப்
ஏ வைஃப்
அ
எங்க வைஃப்
உங்க வைஃப்பா
அ அழகா தெரியுவாங்க யாருன்னுதானே கேட்டீங்க ஹலோ
அழகுனு நீங்க நெனைக்கிறீங்க ஹலோ கால் கட் ஆயிடுச்சா ஹலோ ஹலோ ஹலோ